ஹலோ
ஹலோ
கேக்குதாப்பா
ஆ கேக்குது கேக்குது ரூபிணி நல்லாருக்
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க பசங்க எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்கே ரூபிணி எல்லாரு நல்லாருக்கோ காலைல என்ன சமச்சீங்க
இன்னிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதோ தம்பிக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணியாச்சு ரெண்பேருக்கூ பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணி குடுத்தாச்சு
ஆ மதியோ லஞ்சுக்கு அதுவேவா
இல்ல லஞ்ச் இனிமேதா பிரிப்பர் பண்ணு
ஆ செரி செரி நேத்தி மீன் வாங்னீங்ளா
ஆ வாங்கியாச்சு போய் மத்தி மீனு அ சங்கரா மீனு வாங்கி ஆ நல்லாருந்துச்சி அதுல பாதி எடுத்து வச்சிருக்க இன்னிக்கு ஃப்ரை பண்ணிடுவ
ஆ சூப்பர் சூப்பர்
ம் நீங்க என்னா செஞ்சீங்க இன்னிக்கி
நா வத்த கொழம்பு வச்ச வத்த கொழம்பு வச்சி கொடமொளகாவ சும்மா தாள்ச்சி கொட்டி அது நல்லாருக்கு தோ இப்ப முட்டக்கோஸ்லா பண்றோல
ஆ
அத மாரி கொட மொளகாவ க நீட் நீட்டா கட் பண்ணி சும்மா உள் ப்பு கல்லப்பருப்பு கடுகு வெங்காயொ காஞ்ச மொளகலா தாள்ச்சி கொட்டி அது போட்டு உப்பு போட் ட்டு நல்லா லைட்டா தண்ணி தெளிச்சு வேக வச்சு தேங்கா திருவி போட்டு சாப்டா சூப்பராருக்கு
ஆ இது நா பண்ணதுல்லையே சூப்பராருக்கே ரெசி
ஆ அதோட கல்ல பருப்பு இருக்குல்ல கல்ல பருப்பு அத கொஞ்சோண்டு முன்னேடியே ஊற வச்சு நா அதோட ரெண்டு லைட் ட்டா வேக வச்சுப்ப சின்ன குக்கர்ல போட்டு அந்த அந்த கல்லப்பருப் பயு கொஞ்சொ லைட்டா அர வேக்காடோட அப்டியே கொஞ்சொ மசிச்சு அதுல போட்டோம்னா இன்னு சாப் ட டேஸ்டாருக்கு
ஓ நா அதுமே செஞ்சது கெடையாது ட்ரை பண்ணி பாக்
ஆ ட்ரை பண்ணி பாருங்ளே நல்லாருக்கு தனியாவே ஸ்பூன் வச்சு சாப்டலா அது ஒரு மாரி அந்த கொட மொளகா ஃபிளேவர் எனக்கு புடிக்கு அந்த டேஸ்டு
ஓ ஓகே ஓகே நா ஃபிரைட் ரைஸ் அதுக்கெல்லாதா யூஸ் பண்ணிருக்கோ இந்த மெரி கூட்டெல்லா பண்ணது கெடையாது
ம் ஒரு தடவ ட்ரை பண்ணுங் ஆ புளி கொழம்பு வத் வத்த கொழம்பு அதுக்கெல்லா நல்லாருக்கு
ஆ கார காரமா இருக்கிறதுக்கு இது கொஞ்சொ இதா இருக்குல
அ ஆமா
ஆ இன்னைக்கு ஏதாது பேக்கிங் பண்ண பேக் பண்ணீங்களா
ஆஹ இல்ல அ சாக்லேட் தா நா சண்டே செஞ்சே அது இருக் கு இன்னு ரெண்டு அப்பப்ப தம்பிக்கு குடுப்ப ஏதாது ரொம்ப அடம் பண்ணா அத வச்சு பிளாக் மெயில் பண்ணுவ ம் சும்மா சாக்லேட் எப் ப்டி தெரியுமா அது ரொம்ப ஈஸி ஹனிய கொஞ்சோண்டு போட்டு ஆ அதுல கொஞ்சோ இது மில்க் பவுடர் இருந்துச்சுனா அதையு கொஞ்ச போட்டுப்ப கொக்கோ பவுடர போட்டு ஆ லைட்டா உப்பு போட்டு நல்லா கிண்டி ஆ அத அப்டியே எடுத்து அந்த மோல்டுல ஊத்தி வச்சுட்டு ஃப்ரீசர்ல வச்சோம்னா சாக்லேட் ஆயிடு
அ எடுத்ததுக்கு அப்புற மெல்ட் ஆயிடாதா
இல்ல மெல்ட் ஆகாது ஓரளவு நம்ம என்னக் க ரொம்ப நேரோலா கைல வச்சிருக்க மாட் அத ஒரளவு சாப்ட்ருவோ சாப்டறல சாப்பற வரைக்கு அது இதா இருக்கு
ஆ கரெட்டா இருக்கு அ கெடையாது ஆனா செய்யறப்ப நா அத பாத்திருக்கே பாக்கும் போது எனக்கு அ இதுதா ஒரு டவுட்டா இருக்கு சேரி வெ வெளிய எடுத்துட்டாங்கன்னா அது மெல்ட் ஆயிடாதா அப்டிங்கிற மாரி
ம் ஆனா ரொம்ப நேர வச்சிருக்க முடியாது நீங்க ஒரு குட்டி சாக்லேட் தா டக்குன்னு தா நம்ம வாய்ல போட்ருவோல ரெண்டு கடியில ஆ அது பெரிய சாக்லேட் ஆனா கவர் பண்ணி தரதுனால ஓரளவு வச்சு வச்சு சாப் அது டெம்பரேச்சர் அப்பப்ப மாறி மாறிக்கிட்டு இருக்கிறனால டக்குன்னு மெல்ட் ஆகாது
சர்தா தம்பி போயிட்டாப்புலையா
ஆ காலைலேயே ஸ்கூல் போயிட்டா
ஆ இப்ப எத்தன மணிக்கு வருவா
மூணு மணிக்கு போய் கூட்டிட்டு வருவே
நீங்க தா கூட்டிட்டு பண்ணுமா ஆட்டோ வேன் ஏதாவதா இல்ல
ஆ இல்ல இல்ல கொஞ்ச பக்கோந்தா இருக்கு காலையில அத்த போய் விட்டுட்டு வந்தாங்க சேரி மதிய நா கூட்டிட்டு வந்துருவே வெயில்ல அவுங்க மதிய போ வேண்டானு சொல்லிட்டு
சேர் சேர் சேர் அதுவு கரெக்ட் தா இப்ப ரொம்ப வெயிலா இருக்கு இந்த சைடு எல்லா
ஆமா இங்கயு அப்டிதா இருக்கு
இந்த டூ டேஸா தா ரொம்ப ஓவரா இருக்குற மாரி இருக்கு
ஆ எப்டி மாவுலா எப்டி அரச்சுப்பீங்க எத்தன் நாள் வச்சுப்பீங்க
ஆ இட்லி தோச மாவுக்கா
ஆ ஆமா ஆமா
மேக்சிமம் நா ஒர ஒரு ஓ ஒரு படி அரைச்சன்னா அது ஒரு மூணு நாள் தா மூணு நாள் தா மாவு வச்சுப்பே நா ரெண்டு படி போடுவோ ஒன்னு வந்து ஆ ரெண்டு படி அரிசினா அந்த குட்டி சுஸ் சுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த சைட்ல ஆளாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுல வ து ரெண்டு ஆளாக்கு போடுவோ ரெண்டு ஆளாக்குனா ரெண்டுர ஆளாக்கு கிட்டத்தட்ட உழுந்து வெள்ளை உளுந்துங்கறதால உபரி குடுக்காது ரொம்பங்கறதால ரெண்டர வே போட்டுட்டு அத அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒ பாதிய வந் பு உப்பு போட்டு யூஸ் பண்ணிப்பே ஒரு ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு அடுத்த மூணு நாளைக்கு உப்பு போடாம ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருப்பே என்னைக்கு யூஸ் பண்றோமோ அன்னைக்கு மொத நாள் எடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சு புளிக்க வச்சு அதுக்கு அடுத்த மூணு நாளைக்கு ஓட்டிடுவே
ஆ அப்ப வெளில வந்து புளிக்க வைக்கிறீங்களா அது எவ்ள எத் எவ்ளோ நேர வச்சிருப்பங்க எந்த டைம் அரப்பீங்க மாவு
நா எங்க அத்த எல்லா என்ன பண்ணுவாங்கனா மார்னிங்கே காலையில விடிய காலையிலே ஊற வச்சிருவாங்க ஆறு மணிக்கு ஊற வச்சு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மணிக் எல்லா அரைச்சி ரெடி பண்ணி மூணு மணிக்கெல்லா ஃப்ரிஜில வச்சிருவாங்க புளிச்சே வச்சிருவாங்க நா வந்து நா பத்து மணிக்குதா ஊரவே வப்பே அரைக்கிறது சா அப்பறந்தா அரைப்பே உளுந்து மட்டு முன்னாடியே ஊற போற்ற மாட்டே ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கா ஊறப்போட்டன்னா ஒரு எட்டு மணிக்கா அரப்பே
ஆ
கீ ஒரு ஒரு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்குல்லா. அந்த வேலை எல்லா கம்ப்ளீட் ஆயிடுமா எடுத்து அப்டியே வெளி வே ஓவர் நைட் அப்டியே பூளுச்சுடு ஆ நா மறுநாள் காலைல அத யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள வச்சுருவே
ஓகே ஓகே நானு அப்டிதா பண்ணுவே நைட்டு தா ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு டா ஃபினிஷ் பண்ணி அரைச்சி ஆ நைட்டு வச்சிருந்துட்டு மறுநாளு
ஓ ஆ இதா இருக்கு ஆனா ஏ கை புளிக்காது இப்ப எங்க அத்த வீட் காயில்லா எப்டின்னா கா கரெக்ட் தா ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்சு கூட கெடயாது அதுக்குள்ளியே உங்ளுக்லா புளிச்சிடும் எனக் கு ஓவர் நைட்டானலுமே அது புளிக்கவே புளிக்காது
ஆ அதே மாரி இருக்கிறது ரொம்ப ரேரு சில பேருக்கு தா அப்டி புளிக்காது
அது என்ன னெத் தெரில அது புளிக்கவே புளிக்காது ரொம்ப ஓவர் நைட் அனுச்சுனா தா ஓரளவுக்கு நல்லாருக்கு
ஆ
நாங்க வந்து கொஞ்சோ லேட்டா தா வருவோ இப்ப பசங்க ஸ்கூல் போறதால சீக்கிரமா வந் வச்சிடுவ இல்லன்னா லீவ்லல்லா இருந்தா ஒம்போது ஒம்பத்ரைக்கு தா சாப்பறது
ஆ ஆமா லேட்டா எந்த்ரிப்போல
காய்ல எந்துருச்ச அப்டியே போய்றது
ம் செர்
அது கரெக்டா போய்டு மாத்ர ராகி தோச அந்த மாரி எதாவ்து ரெடி பண்ணிருக்கீங்களா
ஆ செஞ்சிருக்க ராகி தோச ஆ ரவா கோது ரவா மைதா கலந்து தோச ஊத்துவே மாவு இல்லாத பட்சத்துல அத அவுல் கலந்து ஸ்டார்டிங்லச் சென்னை வந்த புதுசுல கொஞ்சோ நெறைய அந்த கேழ்வரகு ஆ து கம்பு அதே மாரி ஐட்டம்ல்லா வாங்கி வெச்சு இந்த அரிசிய உடையே ஊற வெச்சு அரச்சி மிக் ஸ்சில அரச்சி தோச ஊத்துவ செஞ்சது கெடயாது செரி இட்லிக்கு எந்த அளவுக்குன்னு எனக்கு கல்ல கல்லா போயிடுச்சுன்னா சாப்ட முடியாதுன் ட்டு நா அரே இட்ல ரிஸ்க் எடுக்க மாட்டே ஆ ஆமா தோசைலலா மா அரிசி கூட ஊற வெச்சு அரச்சி
ஆ
ஆ அ ஒரு நாளைக்கு தா வச்சுப்ப காலைக்கு ஒரு நாளைக்கு ஊத்தி குடுப்ப நைட்டு இருந்துச்சுன்னா அது நைட் ல ஏன்னா ரொம்ப நாள் அந்த மாவுலா வெச்சிருந்தா ஒரு மாரி ஸ்மெல்லு வந்து க்குது இந்த கம்பு மாவு ம்
அதுல்லா வந்து ஒரு நாள் தா யூஸ் பண்ண முடியும் போல
ஆமா ஆமா
ஆ பயிரு பயிரு ஊற வச்சு அரச்சு அப்புறம் அந்த நம்ப சைட்ல கொண்டக்கல்லன் சொல்வாங்க இந்த சை சைட்ல மூக்கு கல்லையா அந்த கல்ல இங்க மூக்கு கல்லம்பாங்க அத ஊற வச்சு அது மிக்சில ஆச்சு ஆனா நைட்டு அ மறுநாள் காலையில சாப்ட்டுட்டு அ அப்டே குளோஸ் பண்ணிணு அந்த அளவுக்கு தா வச்சுக்லாம் அதுக்கு மேல ரொம்ப மோசம் ஆயிடு
ம் ம் செரி செ கோதும மாவுல ஆனா ரேஷன்ல வாங்குவீங்ளா ஜாமா
ஆ வாங்கிட்ருக்க
ஆ கோதுமலா வாங்கி அரச்சிருப்பீங்ளா மாவு
அதெல்லா வந்து ஊர்லயே அம்மா ஊட்டு வாங்கி கழுவி காய வெச்சு அரச்சி எல்லா பேக் போனா எடுத்துட்டு வந்துட்றது
அதுவே உங்களுக்கு இருக்குமா மாசோ ஒரு டைம் ஊருக்கு போவீங்ளா
ஆ இல்ல இல்ல நா ஒரு ரெண்டு மூணு மாசோ ஆயிடு ஊருக்கு போறதுக்கெல்லா
ஆ மாவு அது வரைக்கு இருக்கு
ஆ இருக்கு ஐ அந்த பாதியை வந்து வேற எதுலையாவு கண்டெய்னர்ல வச்சிருவ யூஸ் பண்றத கொஞ்சோ மட்டு எடுத்து தனியா வச்சுப்பானா சோ பூச்சி புடிக்காது நம்மளுக்கு கல்ல நல்லா இருக்கு சில பேர் ஈரத்தோட வச்சிருவாங்க நா அதை யூஸ் பண்ணாதத அ அது மேரியே
கோதுமமாவு அவ்ளோ சீக்கிரோமா வீணா போகாது ஆ நானுமே ஊர்ல இருந்து அத்த வரப்ப எடுத்துட்டு வருவாங்க இல்ல அம்மா வீட்டுக்கு போனா எடுத் துட்டு வருவே இப்டிதா நானே ரெண்டு மூணு வட்டியா கோதும வாங்கி வாங்கி அப்டியே இருக்கு அரைக்
க இருக்கு அரைக்காம அது கரெக்ட் தா அது வைக்கதா பூச்சி புடிச்சி இதா காலியாகு
ஆமா ஆ நா காய அலசி காய வச்சு வச்சிருக்கே ஒரு நாளு மாடில போய் செஞ்சு வச்சிருக்கே கொண்டு போய் அரைக்கிணு அ கோதுமை கூட எதாவுது கலந்து அரைப்பாங்ளா அம்மா எதாவுது சொல்லியிருக்காங்ளா
ஆ அதா அந்த கொண்டக்கல்ல இருக்குல்ல கொண்டக்கல்ல அத வந்து அதோட மிக்ஸ் பண்ணி அரைப்பாங்க
ஓகே ஓகே நீ நா ஊர வச்சு நீங்க தோச ஊத்துறதுக்கு சொல்றீங்களோ நெனைச்சே
இல்ல அது தனி அது தனி நம்ம வந்து நம்ம அரிசி மாவு அரச்சி யூஸ் பண்றோம்ல அத மாரி கொண்டகள்ல உளுந்து அரிசி சோள போட்டு தனியா அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறது அது தனி அதோட வந்து கழுவி காய வைக் கிபோதே அ இந்த கொண்டகளல்லையு சேத்து போட்டு ருவாங்க அப்றோ சோளோ சோளோ இருக்குல்ல
சோலோ ஆ தெரியு ஆ தெரியு தெரியு
கூட கொஞ்சோ கழுவிட்டு அதுல போட்டு காய வச்சு அரைச்சு குடுப்பாங்க எப்டியோ விட்டாயி உள்ள போறதுக்கு
ஆ எடையில நா கேள்விப்பட்டே இத மாதிரி வந்து ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு புரோட்டீன் குடுக்குணுனா தனியா ஒன்ன மட்டு செஞ்சு குடுக் குனு நாலு ரெண்டு மூணுனு மிகஸ் பண்ணி அந்த புரோட்டீன் அவுங்களுக்கு குடுத்தா அதுல யூஸ் இல்ல அப்டிங்கிற மாரி கேள்விப்பட்டே ஆனா நம்ம எப் எப்டி தனியா நம்ம வந்து சில டைம் செய்வோல அறு கேழ்வரகு கம்பு எல்லாத்தையு கலந்து போட்டு ஊற வச்சு செஞ்சு குடுப் ப்போ அப்டிங்கிற மாரி எல்லா பண்ணாம கம்ப மட்டு எதாவுது ஒண்ணு செஞ் ஸ்பெஷலா பண்ணி தரணு அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க
அப்டி பாத்தோம்னா சத்து மாவெல்லா வந்து எல்லா பொருளுயுமே மிக்ஸ் ப்பா
ஹலோ
அ அது சில பேரோட கண்ணோட்டமோ என்னுமோ தெரியில ஹலோ ஹலோ